ஹலோ எப்டி பா இருக்க
நல்லாருக்க நீங்க எப்டிரிக்கீங்க
கூப்பரா இருக்க
வெயிலடுச்சு நவுத்துது அங்க எப்டுருக்கு
இங்க சொல்றதுக்கு நாக்கு வறண்டு போயிரு அந்த ரேஞ்சுக்கிருக்கு
செம்ம வெயிலு நே சம்மர்ல கூட இப்புடி தெரியில இன்னைக்கென்னமோ ரொம்ப வெயிலு தலவலியே எடுத்துக்கிச்சு
ஆமா யோ சொல்ல முடியல அப்பி ஒரு செகண்ட்டு அ ஒரு ஒரு நிமிஷோ வெளிய நின்ட்டு உள்ள வந்தம்னா அப்டி பக்க பக பக பக பகனு வேர்த்து போய்ரு நீ வெளிய நீ சும்மோ தெர்ல ஆனா வீட்டுக்குள்ள வரம்போது அந்த அப்டே அந்த ஹீட்டு அப்டே தெரியுது
என்ன பண்றது அப்பறோ கிளைமேட்டு மாறிக்கிச்சு ஸ்கூல் ஓப்பன் பண்டாங்க ஆனா இந்த வெயில் போ மாட்டிகுது
இவ்ளோ பன் பண்ணாலு எனக்கென்னமோ கஷ்டமா இருக்குது புள்ளைங்கல்லா போய் எப்புடி ஒக்காந்துட்டு வருங்களோ அப்டகன் பாவமாருக்கு
நம்ம இவ்ளோ நாள் வீட்லயே இருந்ட்டாங்க தீடினு அங்க போய் ஒரு பக்கமா இருக்குன்னா கொஞ்ச செரமோதா
ஆமா அது கொஞ்சோ ஏன்னா இ அடாப்ட் ஆயிடுவாங்க பட் இருந்தாலு இந்த சம்மருக்கு கொஞ்சோ ச் யோசனையா இருக்கு எப்டி போய்யி கொழந்தைங்க காலைல சாய்ந்தர போயிட்டு வரம்போது தொவண்டு போய்டுவாங்க
கஸ்டந்தா இருந்தாலு ஃப்ரெண்ட்ஸ் பாக்கும்போது கொஞ்ச ஆக்டிவா இருப்பாங்க ஆனா மதியத்துக்கு மேல கொஞ்ச வெயில் அதிகமா இருக்கனால டயட் ஆனாலு ஆயிடுவாங்க
ஆமா எப்படி இருந்தாலு டயர்ட் ஆவாங்க இன்னு தண்ணி வேற குடிக்க மாட்டாய்ங்க
ம் ம் ஆமா அதுதான் முக்கியோ சொல்லி உட்டாலு குடிக்க மாட்டானுங்க இன்ஃபெக்க்ஷன் தா ஆகுது
ம் ம் என்ன பண்றதுன்னு தெரியல
ஸ்கூல்ல தா பெல் அடிக்கிறாங்கள தண்ணி குடிக்கிறதுக்கு தனியா டைம் ஒதுக்குறாங்கள்ல ஒவ்வொரு பீரியடுக்கும்
அ ஹா அது வந்து சொல்லுவாங்க கிளாஸ் டீச்சரே வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி தண்ணி குடிங்க தண்ணி குடிங்கன்னு ஒரு கிளாஸ்கு அவுங்களு சொல்லுவாங்க ஆனாலு நமக்கு கொஞ்ச தோணுது இல்ல
கரெக்டுதா சின்ன குழந்தைகளுக்கு புரியாது பெரியவங்களுக்கெல்லா கொஞ்சோ புரிஞ்சுக்குவாங்க
ஆமா அவுங்களுக்கு தெரியு சரி இந்த டைமுக்கு தண்ணி குடிக்கணு அப்டின்னு அவுங்களுக்கு நாக்கு வறண்டு போது தொண்ட இதா இருக்கு அப்டின்னா குடிக்குன்னு தோணு பட் சின் குட்டிஸ்க்கு தெரியாது இல்லையா
ஆமா சேரி அப்டி போவ போவ பழகிக்குவாங்க
ம்
நீ மலவரமா இருந்துச்சு அப்டே கப்புன்னு ஆயிடுச்சு காத்த அடிக்கது நின்னு போச்சு
ஆமாப்பா காலையில்லா காத்தடிக்குது அது மதியத்துக்கு மேல கப்புன்னு அடங்கி போயிருது
ஆமா இப்போ நல்லா மழ வர மாதிரி காத்து அடிச்சது திடீர்னு பார்த்தா மேகமெலாம் போயிடுச்சு
முன் நேத்து முந்தாணேத்தோ இடியெல்லா இடிச்சுது நல்லா இடி இடிச்சது மின்னல் மின்னு ச்சி காத்தடிச்சது எல்லா‌ நடந்துது ஆனா மழைய காணோ
சேர் என்ன பண்றது வரும்போதா வரு
ம் ம் ஆனா இந்த வெயிலுக்கு இந்த மழ வந்தாதா பரவால்ல மனுஷங்கல்லா பாவோ இல்லையா
ம் ஒரு ஆடு மாடுல்லா தீவனம்ல்லா வேற இல்ல எல்லா புல்லு எதுவு மொளைக்கல எல்லாம் காஞ்சி போச்சு
ஆ முன்ன பேஞ்ச மழைக்கு மொளைச்ச புல்லுதா அது இருக்கறத வச்சு சமாளிக்க வேண்டியதா என்ன பண்ண முடியு
அவ தண்ணிய கூட வீட்டுக்கு தா குடிக்கிறதுக்கு தா ஆவுது வெள்ளாமல்லா பண்ண முடியாதுட்டுக்கு
ஆமா ஆமா இங்க இப்படியே காஞ்சி அடிக்கிறவெயிலுக்கு இருக்கற தண்ணி எல்லா அதுவே உறிஞ்சிடு மாட்ருக்கு அப்ப நமக்கு எங்க தண்ணி மிச்சருக்கோ
இந்த மரம்லா இல்லாததனால இந்த கிரௌண்ட் வாட்டரோ கொடல கொறஞ்சி போச்சு எல்லா ஏகப்பட்ட போரு
ம் ஐயோ இப்ப கூட மழ ஆரம்பிச்ச போது கூட போரு போட்டாய்ங்க ஏனா வம்பா இருக்குது வர மழயு வரவுடாம பண்ணிருவீங்களாட்டோ இருக்குது அப்டீங்கிற மாதிரி இருந்
பூராத்தண்ணிய பூராத்தண்ணிய வெளிய எடுத்துடு வாங்களாட்டுங்குது
உ ஹும் ஏதோ ஆனா போரூ இல்லாதவங்க யாரோ இல்லையாட் இட்ருக்குது எல்லா காட்டுலயு போர் இருக்குது உம் ஹு
உங்க வீட்ல எத்தன்ருக்கு
எங்க வீட்ல போரு இல்ல
இங்க ஒண்ணு இருக்கு
ஒரே ஒரு கெணறு தா இருக்கு
ஓகே ஓகே இங்க கெணறு இல்ல ஓ ஓக்கே ஓகே
ப்ப அதனால வந்துட்டு போரே கெடையாது
ம்
போரு போட்றமாரி இர்ந்தா தனி சர்வீஸ் வாங்கணோ அது டபுள் செலவு ப்ரைஸு
அது இப்டியே ஓட்டிக்கலா
கரெக்ட்டு தண்ணீ கொஞ்சோ ஓரளவுக்கு வத்தாம இருக்கோ
ம்
அ எதோ இருக்குது சமாளிச்சிக்கிற அளவுக்கு இருக்கு
அதா இது ஸ்கூல் போய்ட்டு வந்தாங்களா இன்னிக்கி
இல்லப்பா ஃபோர்த்து தா
அப்டியா இங்க ஓப்பனா இன்னிக்கு போயிட்டு வந்தாங்க எல்லோரோ பக்கத்து வீட்ல
ஆஹா ஹா இங்கல்லா ஃபோர்த் தா கவர்மண்ட் சொன்ன டேட்டு தா ஆரம்ப்பாங்க
ம் ஹு தெர்லங்க கிட்ஸ்னால ஓப்பன் பண்டாங்களா தெர்ல ம் ஹு ஜாலியா போயிட்டு வந்தன்னு சொன்னாங்க
ஆ ஹா ஓ வீட்ல இர்ந்து கொண்டு போறது இல்லயா
இல்ல இங்க இந்த ஸ்கூல்ல அவுங்களே குடுத்துடுறாங்க எல்லா கொழந்தைகளுக்கோ
பரவால்ல பரவால்ல ஆனா அதுக்கோ சேத்து ஃபீஸ் வாங்க்யுவாங்கல்ல
ஆமா ப்ரோ சும்மாவ போடுவா
ம் ஆனா அவ சாப்புற சாப்பாட்டுக்கு வாங்கற பீஸ்கோ சம்மந்தமே இருக்காது
ஆமா கொழந்தைங்க என்ன சாப்புட போது அரக்கரண்டி சாப்புடுமா
உம் உம்
செரி பேரன்ஸுக்கு ஒரு பிரச்சன இல்ல கம்ம ஃப்ரெஷ்ஷா சாப்புட்டு ப்பாங்க இன்னா குடுத்துவுடறது ஃபுட்டுது ஆறி போய்டோ ஆமா
மதியத்துக்கோ அவுங்களே பாத்துக்குவாங்க
இந்த பக்கத்து வீட்டு பைய வேற இன்னிக்கே ஹோம் ஒர்க் குடுத்துட்டாங்க அப்டீன்னு பொலம்பிட்ருந்தா
அது எப்டி ஒரு நாள் ஸ் கூலூ வெச்சாலு நாங்க உடமாட்டோம்ல
ஆமா சும்மா ஊர சுத்திட்டு இருந்தானுங்க இன்னிக்கு ஆரம்பிச்சிருச்சு அவ்ள இனிமேல் காலைலயு சாந்தரமு ரோட்ல டிராஃபிகா தா இருக்கோ அந்த ஸ்கூல் முடியுற டைமு
உம் நடப் காலைலயு பரபரப்பா ஓடோ எனக்குலா ஐயோ நிக்க நேரோ இருக்காது
எல்லாரையு அனுப்பியுட்னோல
எயிட் ஃபாட்டி பஸ்சு ஏத்தி வுட்ற வரிக்கோ அப்பானு இருக்கோ
அ ரோடு ரோடு ரோட்லே வண்டிபுறா பறந்துட்டு இருக்கு அந்த ஸ்கூல் பக்கதுல ஸ்கூல் பக்கத்துல இருக்கவுங்க பூரா பறந்துட்டு போவங்க அப்ப தா டைம் ஆயிபோச்சுனு ஒரு அஞ்சு நிமுஸோ முன்னாடி போனா என்ன
அது என்னவோ தெர்ல அது அவங்க ரெடியாயிருவாங்கப்பா பசங்க அப்பத்தா என்னா என் பாப்பாவு அப்ப அப்ப ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு அம்மா பாத்ரூம் வருதும்பா எனக்கு பிபி ஏரும் அடிப்பாவி பஸ்ல வரதுக்கு அஞ்சு நிமிஷோ தாண்டி இருக் அது நா இங்க இருந்து ஸ்டாப்கு போனு ஒரா அ முக்கா கிலோமீட்டர் வந்து போனு அரை கிலோமீட்டர் ல இருந்து முக்கா கிலோமீட்டர் வந்து போனு ஒரு ஸ்டாபிங்கு
உ
அப்றோ அதுனால வந்து நா பஸ்சு வந்து வர்துக்கு முன்னாடி போய்யாது நிக்கணுமில்ல அட்லிஸ்ட் பஸ்ல வர டிரைவர நம்ம கண்ணலயாது பாக்கணுமுல்ல
ஆமா
இல்லன்னா அவுங்களு போயிருவாங்க
இப்ப அவ அடுத்தடுத்து பிக்கப் பண்ணா ஒவ்வொரு ஸ்டுடன்கு அஞ்சு நிமிஷோ லேட் ஆச்சுனா பத்து ஸ்டுடன்குனா ஒரு மண்நேரம் ஆச்சு அதுவே
ஆ அது அப்படிதான்று இருக்கோ அப்பின்ட்டே எனக்கு உ டென்சன் ஆய்ரு பசி தூக்க வரிக்கு அந்த பி. பி ஏறி எறங்கு
தவிர்க முடியாது ஒன்னே ஒன்னு பண்ணமுடியாது அது அப்பிடிதா இருக்கு
உ ஹ
சாப்டசா
ஆ ஆச்சுப்பா இங்க சாப்ட்டு முடிச்சு சாப்டவே முடில
அது டைஜிஷன்னே ஆக மாட்டிக்குது வாமிட் வர மாரி இருக்குது
மோரு தயிரு இதுதா அப்டியே நாக்கு தேடுது
உ ஆமா ம-காலைல சாப்டதுக்கு ஒரு ரெண்டு மணிக்குதா ஏப்பமே வருது
ஆமா ஆமா சாப்ட்டு முடிசுட்டு படுத்துட்டே இருந்தா அப்படித்தா இருக்கு
கரட்டுதா அதா இன்னைக்கே வாக்கிங் ஆரம்ச்சே போயிட்டுவன்டே எப்டி வெற்றிகரமா ஒன்னாந்தேதி கண்ணு
ஆஹ பரவால பரவால வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வெயில்ல போனியா நிழல்ல போனியா
வெண் கரட்டா ஒரு நால்ரவாக்குல போம்போது வெயிலு வருபோது வெயில் இல்ல
ஆஹ் ஹா சேரி கொஞ்சொ வெயிலு மேல பட்ட மாறி இருக்கு
ஆமா ஓவரா வெயிலடிச்சாலு கஷ்டோ ஒடம்பு டயடாய்ரு உ ஏற்கனவே தண்ணியா குடுச்சு குடுச்சுதா வாமிட் வரமாறி இருக்கு
ஆமா அது வேற வவுரு உப்பி பொய்று
ஆஹா நேத்து வேற ஃபுல்லா ஃபங்க்ஷன்ஸா அங்க போய் சாப்ட்டு அதுக்கு மேல இருக்குது
ஆஹ் இப்ப அங்க போய் சாப்ட்டாவே தண்ணிதாகோ ஓவரா எடுக்கு
ஆமா அதா என்னனு தெர்ல ஐஸ்கிரீம் சாப்டுறோ அப்பயும தாக அடங்க மாட்டிங்குது
ஐஸ்கிரீம் சாப்றது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுவலா ஐஸ்கிரீம் சாப்ட்டேனா தண்ணி தாகொ அதிகமா எடுக்கு ஏனா அது சில்னஸ் போயி உள்ள சூட்ட தான அது இது பண்ணுது நம்ம ஒடம்பு ஹீட்டா இருக்கு இது கூலிங்கு ஆப்போசிட்ங்க தந்தான் அதனால தண்ணித்தாகந்தா எடுக்குமே தவர வேற ஒண்ணு நடக் கது ஐஸ்கிரீம் சாப்டது வேஸ்டுதா
தண்ணி குடுச்சிட்டு எவ்வள்நேரந்தா இருக்குறது
ரொம்ப கஷ்டதான்ம்ப்பா என்னப்பா பண்றது
என்ன பண்றது ஓட்டி தா ஆகனுமக்ஷ வேர வழியில்ல
ம் ம்
அதா இனிமேல் கந்தோ ஃபுட்டெல்லா பன்ட்டு ஃபுட்டி ம் நேத்தப்டிதாவ் நேத்தப்டிதா ஃபங்க்ஷன் பொய்ட்டு வரம்போது சரியான காத்து மழ‌ மழவது வீட்டுக்கு வண்டேக்கா நல்ல வேல வந்தோனே தா மழ இல்லேனா நாளஞ்சுட் வந்துருப்பே
அப்படி அடிக்கணு அடுச்சா ஒரு ரெண்டளவ் மல மூணள மலன்னா அடிக்கிணு
ஒர் ரெண்ட் நாளிக் பெஞ்சா போது எல்லா தண்ணி ஏரிக்குயெல்லா
ஆ ஓரளவுக்கு சென் அட்லீஸ்ட் க்ளைமேட்டு கொன் சேஞ்சாவுல்ல என்விரான்மெண்ட் கொஞ்ச இந்த ஹீட்டு் கொறையு ஆமா இதென்ன இருக்குற தண்ணிய உறுஞ்சிக்கிட்டேயிருக்கு
கஷ்டோதா ஆடு மாடு கூட வெயில்ல போய் மேய மாட்டிக்கு
ஆயோ நம்ளாலே தாங்கமுல அது மட்டி எங்கப்பா தங்கு
பி என்னமோ ஓட்ட வேண்டிதா
ம்ம் எல்லா எல பேறிட்டு கெடக்குது
ஒன்னு க்ரோத்து ஃபாமிங்கு ஒன்னு அந்தளவுக்கு க்ரோத்தில்ல மழ ஒழுங்கால்லாதனால
உம் ஆமாமா அது அடுத்து காத்து அடுச்சு அடுச்சு எல்லாத்தியு நாஸ்தி பண்ணி புய்தே
ஆமா ஒன்னு பென்தா மழ அதிகமா பெய்து இல்லன்னா கொஞ்சமா பெய்து என்ன தா பண்றாங்க
ஆமா
வொந்து இந்த ஆத்துலருந்து தண்ணிகொனாந்து இந்த வில்லேஜ்ஜு வில்லேஜ் கனெக் பண்ணாங்கோ ஒருஸ் ஒரு டைம்மு அந்தவ் அந்தொ ஆமா அப்டி பண்ணும்போது க்ரௌண்ட் வாட்டர் ஏறுச்சி இப்ப அந்த அங்கே தண்ணி இல்லாதனால பனு செரம்மாருக்கு ஆ அந்த அ அந்த மாரி பண்ணாங்கனா இப்ப நறயா டாம் மாரி கட்னாங்கனா கூட நறய தண்ணி எல்லாபக்கொ சர்க்குலேட் பண்லா
அஹா சில நறயா இடத்து செக் டம் கட்டிர்க்காங்க அங்கங்க தண்ணி நிக்கிதே இப் போ தண்ணி நிக்கிது அந்தந்த செக் டாம்ல பேஞ்ச மழ அப்டி தேங்கி அப்டே நிக்கிது
அந்த நெறயா கட்னாதா யூஸ்ஃபுல்லாகு ம் எல்லாயிடத்துலயு கட் நால யூஸ்ஃபுல் கொன்னு கொன்னு கட்னா அந்தந்த ஏரியாக்கே பத்தாது ரெகுலராப்
ஆமா நெறயா மழ பேஞ்சுனா அதுவே ஓவர்ஃப்ளோயாயி பொய்க்கு அந்த லெவலுக்கு தேங்கி அப்படே நி்க்கு
அதோ ப்ளான் பண்ணனா கொஞ்ச நல்லார்க்கு எப்டி பண்ணுவா ஆனா ஏ சூட்டுல பண்ணி தா ஆணு அ எப்டிப் போயிட்டுந்தா ஒன் சமாளிக்க முடியாது
ஆமா பாப்போ பண்றாங்ளா இல்லையான்
ஆமா வீட்லே நம்ம ரெயின்வாட்டர் சேவ் பண்ணாதா பெஸ்ட்டு
ஆமா நம்ம மாடில இருந் தண்ணி துளி ஊண்டு ஊத்துது அந்த துளிவுண்டு தண்ணில எங்க பாப்பு ரெய்ன்வாஸ்ட்ரு பஹ பண்ற்
அத தோம் சேரி பாப்போ அப்பறம் பேசிக்கலா
உம் சேரிப்பா ஓகே பாய்